ஹலோ என்னடா பண்ற ம் நா சும்மாதா மேட்ச் பாத்துட்ருக்க ஏ என்னடா பொழக்குறான்டா யோ
யாரு ஓவர் டெண்ணா
ஆமா ஃபோரு சிக்ஸு ஃபோரு ஃபோரு
அவ் பவுலர் தான
ஏ ஆடுவான்டா பவுலர் தான்டா இருந்தாலு ஆடுவான்டா அவ ஆல்ரவுண்டர்ரா
ஒன் ஃபிஃப்டி வந்துரு ஒன் ஃபிஃப்டி வந்துரு போலன்டா எப்டியோ பொழக்குரான்டா ஓவர்டன் ம் பத்தொம்பதாவது ஓவரு
பத்தொண்போதாவது ஓவர் முடிஞ்ச்சா ஸ்டார்ட் ஆயிர்ச்சா
ஸ்டார்ட் ஆயிர்ச்சு அது போட்டுர்க்காங்க ஃபா கடசி பால் பத்தொம்போதோவர்ல ஏ என்னடா பாலிது ஐயோ டே அவுட்ரா ச்ச டே டே டே இது ஒரு மாரி பால்ரா ச்ச பால த அடிச்சிருக்கூடாதுடா ஒரு மார் டிஃப்ரெண்டா அடிச்சான்டா அவ
கேச்சா
கேட்ச் ஆமா விக்கட்டு இங்க அவுட் ஆனதே ஒரு வித் வித்தியசமதா டாவுட்டான
எத்தன ரன்னு எத்தன ரன் ரா டோட்டலு டோட்டலா எத்தன ரன்னு
இப்ப ஒன் பர்ட்டி திரீ இருக்கு முடிவுக்கு வருது ஆறு பந்துகளுல பதினெட்டு ரன்கள் அடிச்சிருவானுக கடா தொண்ணுத்தி மூணுக்கு ஏழு சார்
நூத்தி நாற்பத்தி மூனுக்கு ஏழா
ச இந்த நாலு பல் செமையா பொழந்திருக்காடா டேய்
யாரு ஹுசைன் வந்திருக்கா
அக்கரை ஓட்டு அஹ அக்கர
தே கேக்கல பிரேக் ஆகுது உனக்கு
என்னாச்சு
பிரேக் ஆகுதுதா
ப்ரேக் ஆகுதா
ம்
அப்றோ வேற
அ ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபிஃப்டி இருக்கு இவனுக்கு ஹுசேனுக்கு
ஹுசைனா
பவுலருக்கு என்னடா ஒன் ஃபிப்டி ஸ்டரைக் ரேட்ல இருக்கு
அடிப்பான்னு நெனைக்கிறே அப்ப அவனு
எப்பா இப்பதான்டா ருத்ராஜ் அடிக்கிறா
லாஸ்ட ஓவர் நா தா எல்லா அடிப்பானுங்க
இப்பதான்டா ருத்ராஜ் அடிக்கிறா ஃபிப்டி ஃபிப்டி பால்ஸ் அப்டியே ஒ ஒன் ஒன்னா சிங்கிள் சிங்கிள்ளா எடுத்துட்டு வந்துட்டா
எ ஜி டி ஆடா ஆப்போனன்ட்டு
அ ஆமா
அடிச்சுருவானுங்கடா அவனுகளுக்கு ஈஸியான ஸ்கோர் தான டா இது
நம்ம சாய் சுதர்சன் மட்டு அவுட் பண்ணா எப்படியோ பாப்போ
விக்கெட் வேணு
என்னடா அவ பால விட்டுட்டான்டா
ம்
டேய் டேய் டேய் ச்ச ரெண்டு ரன்னு ரெண்டு ரன்னு
ரெண்டு ரன்னா
ஃபோர் போல
தஸ்யடிட் நாளக்கி எத்தன மணிக்கு வருவ காலேஜு
கால்ல வந்துருவண்டா நா இவுங்க் கூடதா இருப்ப கிரிஷ் னா அவங்கலா இதுல இருப்பாங்க டிஸ்கஷன் ரூம்ல
ஓகே ஓகே ஓ அங்க இருப்பியா ஓ
அப்பா ச்சி ஃபோரா சிக்ஸா
ஃபோரா ஸ்சபா ஸ்சபாஹ் வைடு் போடு ஒன்பிஃப்டி போர் வந்துருச்சி டேய்
ஆஹ்
என்னடா பன்ற எதும் பேசுறா
ன்னா நீதா எதோ பேசிட்டு இருந்தல்ல அதான்ங்க கேட்டுட்டுருக்கே
எழுவது அடிஸ்ட்டா கைக்குவாடு அம்பத்தெட்டுபால் டேடேடே போகாத
எங்க போவாது பவுண்ரியா
அடேய் என்னடா அவுனுக்காது ஸ்ட்ரைக் வந்திருக்கலா இல்லடா டாட்டு வக்கிறா டா கடசி ஓவர்ல
யாருஉசைனா
இல்லல்ல சிங்கள் தரலடா அவ கைக்குவாடு வேணானு சொல்ட்டா எங்க அங்கருந்து படுத்துட்டா ஐய்யோ படுத்துட்டே வரான்டா ராபாடா
பட்டாசு லைப்ரரியில என்னா பண்ணுவீங்க
படிஸ்ட்டுருப்போ
யார் யாரு இருப்பீங்க
நானு நானு இவ ஆ கிருஷ்ணா அப்பற இவ வருவா கிஷோர் குமாரு அப்பறோ
கிஷோர்குமாரு பிளானிஷா
அப்பற அந்த உசீக்கா இந்த உனு உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இது சி கிளாஸ் ம் ஓபியானு நெனக்கிற பேரு ஆமா
ரைட் ரைட் ரைட் ரைட்டு ஓ அவுங்களா அப்டியே ஒட்டுக்கா இருப்பாங்களா
ஆ
ரைட்டு ஓகே ஓகே ஓகே
ஒஹ இப்ப பவுலிங் நல்லா போட்டாதா ஜெயிப்பாங்க இல்லனா
பவுலிங் நல்லா போடனு ஃபர்ஸ்ட் நம்ம ஆறு ஓவர்லயே பவர் பிளேலயே
இ ரன்ஸ் கம்மியா வருனுன்டா பவர் பிளேல வந்து இருவத்தெட் தா அடிச்சாங்க இவுங்க
அதுதா விக்கெட் வேணு ரன்ஸ் கம்மியான்னு இவ தேவ இல்ல விக் கேட்டுதா வேணு
அதான் பவர் பிளே தான் டிசைடே பண்ணோ
உம்
ஆத்த
வந்த ஒன்னயே கம்மியான ஸ்கோர்ன்ட்டு தூக்கி தூக்கி அடிச்சுமுடிச்சு வுட்டாங்கனா பவர் பிளேயே நக்கிட்டு போய்ரு
இப்போ துரந்தர்
கால் மணிநேரம் பிரேக்கா
எனது
கால் மண்நேரோ பிரேக்கா
உம் ஆமான்டா அப்பற வேறென்ன படிச்டியா நீ
அய்யோ பாத் யரி கண்டென்ட் கததா ஃபுல்லா பாத்திருக்கே ஐயோ காலையில என்ன பண்ணன்டா சும்மா எந்திரிச்சே சாப்ட்டே கொஞ் நேரொ கேரம் வெளையாண்டே ரீல்ஸ் பாத்தே கொஞ்ச நேரோ இந்த மாட்யூல் ஒண்ண பாத்தே
ஆஹ்
ஆடிடுவானுங்க ஓரளவுக் தெரியுமே எனக்கு
ஓ
அதுக்கப்புற அவ்ளோ தா இப்ப ஃபோன் அடிச்ச உங்ககிட்ட பேசிட்டு இருக்கே
ம்ஹூ
இது ஆர் சி பி மேச்சா அடுத்து
ஆமா ஆர் சி பி மேச்சு இது என்னது மாட்யூல் டூ எதோ பாத்தியா
மாமடியார் கூட வந்து என்னடா பாத்தே சென்சார்னா என்னன் தெரியு ஏக்சுவேட்டர் னா அவ்ளதா
குவடிக்லா பாக்லையா
கோடிங்ன்னா நமக்கு செட் ஆவாதுடா. எப்பியுமே வந்து கோடிங்கே எனக்கு தூரோ
ஏ அதுல சீ இருக்கு பைத்தான் இருக்கு அத ரெண்டுமே பாக்கணு
சைத்தானு சிங்குஸ் இருக்கிறவன சைத்தானா ஆக்கிவாங்கு போல தெரிது நான் பஞ்சலஷ்
ஆஹ்
முடியாதுரா ரொம்ப கஷ்ட்டோ
ஆமா மாடில் ஒன்
மாடியில் ஒண்ணுன்னு பாத்ன்னா ஐ ஓ டீ இருக்கு
ஐ ஓ டி இருக்கு ப்ராட்டாகால்ஸ்ஸுருக்கு ஆர்க்கிடெக்ச்சரு டிஸ் செய்னு
சொல்லலெக்ஸு எவன்னு கவனூ
அப்றோ டிஃப்ரென்ஸ் இது ஐ ஓ டீ எம் டூ எம்மு ஐ ஓ இய்யு
த்டாலஜ் ஈ
இதுல்ல எனனா ஹெட்ரோஜெனிட்டி டைனமிக் நேச்சரு எட்டிரோ ஜெனிட்டீனென்னமோ இருக்கு
அதென்னது ஏரட்டஸ் ஸார் எப்டிங்கறது வந்து பாத்தேனா உனக்கு வந்து ஒரு அஞ்சு இருக்கு கோல் கேரக்ரஸுக்ஸ் இருக்கு
ஆஹ்
இங்கவா அது வந்து பாத்தனா செல்ஃப் அடாப்டிங்கு செல்ஃப்பு கான்ஃபிகரிங்கு இன்ஃப்ரோபேரப்லிட்டி வினிகர் கன்டெட்டி அப்றமேட்டு இன்டக்கரேஸ் மிச்சின்ட்டு இன்ஃபர்மேஷன் வரூ அது நீ என்னன் பாத்துட்டு கூப்டு ஓகேவா டவ்ட்டாருந்தா கூப்டு ஈஸியாதாருக்கூ
ம் சேரிடா ஓக்கே ம் பாய்டா பாய்டா
பாய் பை